ஹலோ
ஹலோ சொல்லுங்க
அக்கா கேக்குதா
ஆ கேக்குதுடா சொ
அக்கா நா இப்ப உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயோ பேசுறதுக்காக கால் பண்ணே
சொல்லுமா
பண்டனா ப்ரீயா இருக்
ப்ரீயாதா இருக்கே சொல்லுங்க
ஆ இப்ப என்னன்னங்க்கா ஆ ஒரு பிசினஸ் ஸ்டாட் பண்ணலாங்கற ஒரு ஐடியா எனக்கு அது எந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு ஒர்க் கோட்டாக் ஒ அது எனக்கு தெரியல இப்ப எப்டின்னா இப்ப காலயில நெறய பேர் பாத்தீங்கனா அவுங்க உடல் உழைப்புக்கு அவுங்க பிசி கெலி அவுங்க ரொம்ப அடென்ஷனா இருப்பாங்க உடற்பயிற்சி செய்யறது ஜிம்முக்கு போறது இந்த மாதிரி இருக்குறாங்கல்ல அவுங்களுக்கெல்லா ஏத்த மாரி இப்ப இந்த வா க்கிங் போற எடத்து எல்லா இந்த மாரி சூப்பு வாழத்தண்டு சூப்பு முருங்கக்கீர சூப்பு அப்பறோ இது கூட நெறய அந்த ஹெல்தியான ப்ராடக்ஸ் இதல்லா வச்சு நம்ம சேல் பண்ணலா இயர்லி மார்னிங் அண்டு ஈவினிங் இந்த ரெண்டு நேரந்தா எப்பவுமே வாக்கிங் போறது இவங்கலா இருக்கு
ஆமாம்மா
அதுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் குடுங்கக்கா வேற ஏதாவது ஐடியா குடுங்க இப்ப எனக்கு தெரிஞ்சது பாத்தீங்கனா வாழத்தண்டு ஜூஸ் வச்சம்னா ஓடும் அப்றோ ஒவ்வொருத்தவங்க பூசணிக்க கா வெள்ள பூசணி மட்டு ஜூஸ் குடிப்பாங்க
நல்லது
ஆமா அது இருக்கு அப்ற முருங்கக்கீர சூப்பு குடி பாங்க அது இல்லாம வேற அது தாண்டி வேற என்னென்ன வைக்கலாங்
மொடக்கத்தா கீர ஜூஸ் இருக்குல்ல
முடக்கத்தான் கீரை ஆ செரி
அது வந்து காலுக்கு ரொம்ப நல்லது முட்டி வலி இருக்கவங்களுக்கு அது வந்து பாத்தீன்னா அது ரொம்பவே நல்லது. இப்ப ஆட்டுக்கால் சூப்பு இதல்லா குடி க்கிறாங்கல்ல அது க்கு பதுவா இப்ப இந்த சூப்பல்லா குடிச்சா அதோட ஈ க்வல் இதுல இருக்கு அது நான்வெஜ்ஜு இது வெஜ்ஜு நல்ல வழுவழுப்பு தன்ம இருக்கு ம்
இன்னொன்னு என்ன முடவாட்டுக்கால் கிழங்கா
ஆ அது இப்போ இப்போ சொல்லிட்ருக்காங்க அ தெல்லா வந்து மல சைடுதா கெடைக்கு இந்த கொடைக்கானல்
அப்பிடியா பெரிய பெரிய இந்த மாரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லல்லா அத நா பாத்தேங்க்கா அந்த மு டவாட்டுக் கிழங்க
து அது வந்து அந்த முடவாட்டுத்தான் கால அந்த இருக்குல்ல அது ஆட்டுக்கால் மாரியே இரு க்கு பாக்கறதுக்கு
ஆமா அப்டிதா இருந்தது
ஆ ஆனா அது வந்து ஆட்டுக்காலுங் கூட சீக்கிர வெந்துரு இது வந்து அவ்ளோ சீக்கி ரத்துல வேகவே செய்யாது ரொம்ப நல்ல
வேகாது ஆ ஆ ஆ டைம் எடுக்கு இல்ல நம்ம காலைல சாயங்கால அத பண்ணணுன் நிக்கிம்போது டைம் எடுத்துக்கு
இது மல சைடு எல்லா வந்துட்டு இந்த வெறகடுப்பு போட்டு செய்வாங்க அவுங்க வெ காலைலயே போகயிலயே அத வந்து வேக போட்டு போயிருவாங்க இல்ல அப்டின்னா நைட்டு வேக போட்ருவாங்க சாயங்கா ஆ கரெக்ட் ஆயிரு இல்ல நைட்டு வேக போட்டுட்டு வேல எல்லா முடிச்சுட்டு படுக்கறாங்கன்னா வேக போட்டு குடுத்துருவாங்க அங்க வந்து எ ப்பமுமே அனல் இருந்துட்டே இருக்கு இல்லயா நெருப்பு போட்டே வச்சிருப்பாங்க அடுப் ல
அதுலேயே அது வெந்துரு
இருக்கு காலேயில ஏந்திரிசோன வெறு வயித்ல குடிச்சுட்டு வேலைக்கு போவாங்க மல சைடுலா ஹீல்ஸு ஏரியால்லா கொஞ்ச இதா இருக்கு இல்லையா குலுறு டைமு அதுக்கு அந்த இது குடி க்கது ரொம்ப நல்லதுனால அந்த மாரி செய்வாங்க நமக்
அப்ப அது வேண்டா அது அதெல்லா பாத்துக்கறக்கு நமக்கு முடியாது உம் அது இல்லாம வேற என்ன மாரி குடுக்கலா
த்து குடுக்கலா
ஓ காய்கறி சூப்பு என்னென்ன காய்கறிகள் இருக்கப்படலந்தது
கேரட்டு பீன்ஸு
உம்
எது எல்லா போடலா
பிளவரு
காலிபிளவர் வந்து போட்டா அது ஒரு சிலருக்கு செட் ஆகு ஒரு சிலருக்கு செட் ஆகாது உம் முட்டகோசு ஒரு சிலருக்கு செட் ஆகாது
வேற என்ன வெ வெஜிடபிள்ஸ் போடுறது ஆமா-ஆமா வேற என்ன பண்ணலாம் கேரட் பீன்ஸு உம்
எது போடலா இப்பல்லா வந்து சுகர் பேஷண்டு வெண்டக்கா ஜூஸ் குடிக்குறாங்க
அப்டியா அது வெக்கலாமா எப்டிய சுகர் இருக்கிறவங்க வாக்கிங் வருவாங்க தான அப்டி தான அப்ப அவுங்களுக்கு அது அட்ராக்ட் ஆகுந்தான வெண்டக்கா ஜூஸு ங்கிறது அது ஒரு மாரி வலுவ வெழுப்பா இருக்காது
அந்த வலுவலுப்பு தன்ம தா சுகர் கண்ட்ரோல் ஆகுறது
அது எப்டிக்கா செய்வாங்க ஒனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா
அது எனக்கு தெரிஞ்சு அது சும்மா தாண்டா அறுத்து போடுவாங்க போட்டு தண்ணில வச்சிருவாங்க அதான் நைட்டு ஆ நைட்டே ஊற போட்டுருவாங்க ஊற போட்டு தண்ணிய காலையில வடிச்சோம்னா அது வலுவலுப்பு தன்மை போயிரும் வெறும் அந்த வெந்தைக்காய மட்டும் வெளிய எடு த்துட்டு அந்த தண்ணிய அப்டியே டம்மளார்ல ஊத் தி குடிச்சிடணும்
ம் குடி குடிக்க முடிக்குமா இது
ஆ முடியும் வலுவலுன்னு தான் இருக் கும் நானும் அம்மா குடிப்பாங்க நானும் லைட்டா டேஸ்ட்டு பாத்துருக்கேன் வலுவலுன்னு தான் இருக் அப்புறம் ஆவாரம் பூ இருக்கு இல்லையா ஆவ் ஆவார் ஆவாரம் பூ கேள்விப்பட்டுருக்கியா
ஆவாரம்பூ ஆமா எல்லோ கலர்ல இருக்
ஆ எல்லோ கலர்ல இருக்குள்ள அந் த பூ வந்துட்டு வேக வச்சு அந்த தண்ணி குடிச்சாலும் சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும்
ஆவாரம் பூ ல சுகர் கண்ட்ரோல் ஆகுது
ஆ
கேள்விப்படாத மாதிரி இருக்கு கா எனக்கு இது
இல்ல இல்லங்க ஆவாரம்பூ வந்து சுகர் இருக்கவுங்க ஆ ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க அதெல்லாம் அம்மா குடிக்கிறாங்க
ஓ பரவாயில்ல இதெல்லாம் கிடைக்குதா இங்க நம்ம
நாட்டு வந்து கடையில கெடைக்குது ஊரு சைடு எல்லாம் சும்மாவே
நாட்டு மருந்து கடையில அந்த பூ கெடைக்குதா இல்ல அந்த பூவை காய வச்சு அந்த
பூ காய வச்சும் இருக்கு பூ பொடி பண்ணனது பொடியும் கெடைக்கும் பொடிய விட பூ வாங்கிட்டு வந்து வேக வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது தண்ணி எடுத்து ஆவாரம் பூ டீ போட்டு குடிக்கலா பால் ஊத்தாம வற டீ குடிக்கலா பால் ஊத்தியு டீ குடிக்கலா
ம்
இதெல்லாம் ஆவாரம்பூ எவ்ளோ நல்லது
அப்படியா எனக்கு இது
ஆ ஆவாரம்பூ டீ எல்லா வி்க்கிது அது வி்க்கிது அப்றோ வந்துட்டு இந்த சங்கு பூ தெரியுமா
ஆமா வயலெட் கலர்ல இரு
வயலெட் டீன்னு சொல்லி இப்ப விக்கிறாங்க ஒரு டீ எம்பதுருவா
அப்பிடியா
ஆ செம்பருத்தி டீ இதெல்லாமே வந்து ஹெல்
இதெல்லா நா கேள்வி படாததா இருக்குடி ஆ இது சங்குப்பூல வந்து அத அரைச்சு அதோ டய எஸ்ஸென் அந்த கலருக்காக மா இட்லி மாவுல கலந்து வயலட் கலர்ல இட்லி சுட்றாங்க அதல்லா நா வீடியோஸ் நெறைய பாத்திருக்கே இது
டீ யின்னு சொல்லி டீ போட்றாங்க சங்குப்பூவ நல்லா காய வச்சு அத வேக போட்ருவாங்க ஃபஸ்ட்டு
ஓகே அ
வெறு தண்ணில வேக போட்டு அந்த கலர்ல எறங்கிரு அதோட எசன்ஸ் புல்லா எறங்கு து எறங்கனதுக்கு பி ன்னாடி அதுல டீத்தூள் போட்டு
ம்
பால தனியா கொதிக்க வச்சுட்டு இந்த டீத்தூள் போட்டு இந்த கொதிச்சிருக்கில்ல இத டிக்காஷன் வந்து பால்ல ஊத்தி குடிச் குடிச்சா நல்லா இருக்கு
ஓ அப்டி
ஆ
அழகா இருக்குல்ல
நல்லா இருக்கு இல்ல டீ வந்துட்டு அ இந்த கலர்லயு இருக்காது ப்ரவுன் கலர்லயு இருக்காது வய்லட் ள்ள இல்லாம நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இரு நானு
எங்க நம்ம ஏரியால எங்க இருக்கு
ஏரியால இல்ல எனக்கு தெரிஞ்சா த்த வந்துட்டு டீ போட்டு குடுத்தாங்க அவுங்க வீட்டுலதா அதெல்லா வச்சிருந்தாங்க இதெல்லா எதுக்குங்கத்தன்னு கேட்டப்ப சொன்னாங்க
ஓஓ
நல்லா இருக்கும்டான்னு சொல்லிட்டு வச்சு குடுத்தாங்க டீ டேஸ்டு நல்லா இருந்துச்சு
ஆஹு
ஆனா அந்த தண்ணி வந்து ரொம்ப நேரோ அந்த பூ வந்து வேக விடுறாங்க வேக போட்டு ரொம்ப நேரோ வெந்ததுக்கு பின்னாடிதா அது டீ வெக்க முடியு செம்பருத்தியு அதே மாரிதா
செம்பருத்தில டீ போடுறாங்ளா
செம்பரித்தில டீ செம்பரத்தி பூ தரே ஒத்த இதழு இருக்கு தெ
ஆமா ஆமா ஆமா அஞ்சு அஞ்சு எதழ்கள் இருக்கு
அது அடுக்கு இது இல்ல அஞ்ச அஞ்சு எதல் மட்டு போட்டு டீ போடலா
அப்டியா அது எது இதே மாரி வேக வச்சு நல்லா தண்ணி எடுத்து அப்டி பண்றதா
அது வேக வச்சு அதே மாரிதா டீயு அதே மாரி ஆவாரம்பூ டீயு அப்டிதா ஆவாரம் பூவ போட்டு நல்லா கொதிக்கி கொதிக்க வச்சு அது கூட டீ தூள போட்டு கொதிக்க வச்சுட்டு பால அதுல ஊத்திக்கலா இல்ல அப்டின்னா நம்ம டிக்கேஷனுக்கு தகுந்த அளவு பால்ல ஊத்தி குடிச்சிக்கலா ஆவரம்பூ வந்து வெறும் வ அதுல வேக வச்ச ச்சி அந்த தண்ணி எடுத்து குடிச்சா அவ்ளோ நல்ல
நல்லது இந்த செம்பருத்தி பூவ பத்தி ஒன்னு கேள்விப்பட்டங்கா அந்த எலைய சும்மா நம்ம போற வழியில அப்பிடியே ரெண் டெண்னோ ரெண்டெண்ணம் மூணெண்ணம் பொறிச்சி சாப்பிட்டாலே இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அப்புறோ வயிறுஸ் சம்மந்தமா இருக்கறதெல்லா போ இதகுமமாங்க்கா பூவ சாப்ட்டாலா ஆ அந்த எலையவே அந்த எதல் இருக் குல்ல சும்மா ஒரு நாலஞ்சான டெய்லியு ஆமா சாப்பறதமா நானு சாப்புட்டுருக்கே அது ஒண்ணு பெருச கச குவுல்ல நல்லா தா இருந்துசி வலுக்கு வலுக்குனு நல்லா இருந்ச்சி
நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு சிஓடி ப்ராப்ளம்ளா சரியாயி
சரி ஆகுது ஆ
ஆ அப்புற நீ சூப் ப்பு கேட்டேல்ல தூதுவள சூப்பு வச்சி குடிக்கலா களி இன் இன் வர இந்த கிளைமெட்டு வந்துட்டு இப்போ ஆ இப்ப இந்த கிளைமெட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது இனிமே வந்துட்டு உனக்கு ஃபுல்லா மழ இரு மழ குளிர் இந்த மாரிதான வரப்போது
ஆமா
தூதுவளல்லா வந்துட்டு அரைச்சி அந்த சூப்பு குடிச்சோம்னா ரொம்ப நல்லது
எதுக்கு சளிக்கு இல்ல
கி
எதிர்பு சக்திக் க்கு உதவும் போல ம் ம்
இந்த மாரில்லா பண்ணலா சூப்பு வைக்கிறதா இருந்தா இதெல்லா சூப்பு வைக்கலா
ஆ
அப்புறோ நீ வந்துட்டு இந்த இப்போ சாக்லேட் அது இதுன்னு சாப்பறது அங்க வராங் ல்லா அவுங்களுக்கு இந்த ஈவினிங் டைம்ல மார்னிங் வந்து இந்த மாரி சூப்ல்லா குடுத்துக்கலா ஈவ்னிங் டைம்ல இந்த சுண்டல் க்கல்லா பச்சப்பயிர் வேக வைக்க ஆ கொள்ளு வேக வைக் இருக்கிறது
ம்
இந்த மா மோள கட்டி வேக வச்சு குடுத்தீன்னா ரொம்ப நல்லது நமக்கு வீட்டுல நம்ம குழந்தைகளுக் க அந்த மாரிஸ் கொடு
செஞ்சு கொடுக்கலால இன்னைக்கே பாரு பெரியவளுக் கு சுண்டல் தா வச்சு கொடுத்து விட்டே ஆ அதெல்லா அதெல்லா குடுத்திருவேங்கா
அதெல்லா குடுத்துரு ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கு தேங்கா சேக்காத தேங்கா கம்மி பண்ணிட்டு தேங்காயக்கு பொதுவா இந்த நடக்கல்ல இருக்கு இல்லையா
ஆமா
அதை லைட்டா வருறுத்துட்டு அத ஒன்னா ரெண்டா பொடிச்சோ இல்ல இடிகல்ல இடிச்சோ இடிச்சு போட இடிச் ச்சி போட்டு மேல தூவிகுடு எந்த காய்கறிலொல்லா நீ செஞ்சு கொடுக்குறல்ல பாப்பா
அதுல தூவிக்கலால
தூவி கூடு நல்ல ஸ்ட்ரென்தா இருக்கு
சேரிங்கா
தேங்காயை விட அது நல்லது அப்படி தேங்காய விட அது அப்படி தேங்கா குடுக்கணும்னா தேங்கா பால் செஞ்சு கொடு அவளுக்கு டெய்லியு குடுக்க வேண்டா வாரத்துல ஒரு ரெண்டு நாள் தேங்காபால் நாட்டு சக்கர போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொழந்தைகளுக் க்கு நெஞ்சு எலும்புக்கு ரொம்ப நல்லது அவருக்கும தம்பிக்கு கொடுக்கலா
ம் அக்கா ஒரே நிமிஷம்க்கா பாப்பா அழுகுறான்னு நினைக்கிறே நா உன்ன கூப்பிடுறே ம் சேரி ம்